ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் தோழா
ம் சொல்லுங்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
சாப்ட்டீங்களா
இன்னு நா சாப்பட்ல இனிமே தா சாப்
இன்னு சாப்பிடலையா
ஆமா ஒர்க்ல இருக்கே இன்னைக்கு மன்ந்த் எண்டு க்ளோஸிங்கு அதனால இன்னைக்கு மதிய சாப்பாட பாக்க முடியாது எதிர்பாக்க முடியாது எப்ப நம்ம மன்ந்த் எண்ட் க்ளோசிங் எப்ப முடியுதோ அப்பதா நம்ம சாப்ட முடியு
அப்டியா
ஆமாமாமாமா என்ன பண்றீங்க என்ன பாக்குறீங்க
நா இப்ப தா காலேஜ் முடிச்சே பி காம்
ஓகே ஓகே ஓகே சரி இனி ஜாபுக்கு ரெடி பண்ணலாம்ல
நெக்ஸ்ட் எம் பி ஏ போடலான்னு இருக்கே
எம் பி ஏ பண்ணலாம்ருக்கீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
ம் ம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் நல்லா படிங்க
ம் நீங்க என்ன பண்றீங்க
நாங்க பினான்ஸ்ல வேல பாக்குறோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ
பினான்ஸ் வேல பாக்குறோ
ம் என்ன படிச்சீங்க
நா எம்ஏ முடிச்சுட்டு அப்டியே டேரைக்ட் நா அப்டியே நேரா இந்த பீல்டுக்கு வந்துட்டே
எப்டிப்ரோ நல்லா எம்பிஏ டேலி எல்லா முடிச்சோ எந்த ஒர்க்கு வரல
இல்ல நா படிச்சது எம்ஏ படிச்சே எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்ச நா எம்ஃபில் பன்லான்னு பாத்தே ப்ரோ எனக்கு ஒன்னும் செட் டாகல அப்றமே நா என்ன பண்ண சேர் ரைட் ஓகே நமக்கு புடிச்சிருக்கு தேடுவோ அப்டின்ட்டு அப்றோ நம்ம மாமா ஒருத்தர் இருந்தாரு
ம்
மிஷின்ல தா வேலை பார்த்தட்டு இருந்தாரு சரி வீட்டுல இருக்க என்ன வேலைக்கு போ வேலைக்கு போகன்னு சொல்லிட்டு இருக்குப்ப அப்றோ அவர்கிட்ட வேகன் கேட்டு இருந்தா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு அ ஜாயின் பண்ணி விட்டாரு அப்டியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டவந்தா கிட்டத்தட்ட ஒரு இதோட பத்தாவது பத்து வருஷோ முடிஞ்சு பதினோறாவது வருஷோ
சூப்பர் ப்ரோ
ஆ இவ்ளோ நாளா இந்த கலெக்ஷன் ஃபீல்ட்ல பாக் புடிச்சதா இருக்க மாட்டாங்க ஹலோ பிரசன்னா பேசுற ரமா முடிச்சாச்சு பத்து வருஷ வெற்றிகரமா முடிச்சு பதினாறாவது வருஷ போயிட்டுருக்கு
சூப்பர் சூப்பர் மேம்
கலெக்ஷன் இருந்துனா நா க டி
ஒரு வேள நம்ம புடிச்சு போனும்னால நானு இப்போ
ஆ ஆ ஆ ஆ
அதுக்கோச ஒரு பத்து நாள் வேலைக்கு போனே
செரிங்க
ஆனா அந்த பத்து நாளே எனக்கு ஒரு வருஷ போன மாரி இருந்ச்சி
ஆ ஆ
கம்பெனில வந்து ஒரு டார் ச்சர் குத்துன்னு இருப்பாங்க எப்படா முடியு எப்
ம் டேய் இந்த டார்ச்சர் எல்லா எனக்கு பழகிடுச்சு பழகிடுச்சுன்னா அது அப்டியே நா அப்டியே எந்த ஒரு டார்ச்சருமே தலைக்கு மண்டைக்கு ஏத்திக்க மாட்ட அப்டியே ஃபீரியா விட்டுருவ ங்களா வித்துங்க எவ்ளோ நேர ங்க பத்து நிமிஷ கழி
அப்டி இல்ல ப்ரோ இப்போ இது டார்கெட் ஒன்னு இருக்குல்ல இவ்வளோ டார்கெட் முடிக்கணு இவ்வளோ முடிக்கணு இன்னு முடிக்கல இன்னு முடிக்கில இன்னு முடிக்கிலேன்னு
நம்ம ஏன் அந்தளவுக்கு நடந்துக்கணு மாசம் டார்கெட் ம ட முடிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க வேண்டியதா ஒண்ணு இல்ல நா ஒன்னே ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு மட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன்டி எயிட் முடிக்கணு
ம்
என்னா நையன்ட்டி எயிட் முடிச்சாஸதா நல்ல பர்சன்டேஜ் நமக்கு நல்ல சேல்ரியு வரு அப்டிங்கறப்போ நம்ம நையன்ட்டி எயிட்டுக்கு எப்டி வேல பாக்குறது அதுதா மெயினு ஓ குடுக்குற உங்களுக்கெல்லா ஓடக்கூடாது இப்ப இன்னைக்கு ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்கன்னா பத்து கஸ்டமர்ல அஞ்சு பேர் கரெட்டா கட்டுவாங்க அஞ்சு பேர் கூப்ட்டு போய் வீட்டுக்கிட்ட நின்னு ஃபோன் அடிச்சோன்னே அக்கௌண்ட்ல பணம் போட்ருவாங்க மீதி ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போனா தா பணம் தருவாங்க ஆனா பணோ இருக்கும் வீட்டுக்கு போனாதா தருவாங்க மீதி மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அதுல ஒருத்தர் கட்டவே மாட்டாரு இன்னொருத்தரு நாலு திருப்பு அஞ்சு திருப்பு அலைய விடுவாரு ஓகேங்களா இன்னொருத்தரு ஆன்லைன்ல கட்டிருவாரு பத்து பேர் வந்துட்டாங்க பத்து பேத்துல அஞ்சி டி அஞ்சி டிஃப் இப்ப அது என்ன சொல்றது அஞ்சு வகையான கஷ்டமர் இருக்காங்க ஆ அஞ்சு டிஃப்ரெண்டா இருக்காங்க இப்ப வீட்டுக் போய் நின்னா பண கட்றாங்க பாத்திங் ஆ ஃபோன் பண்ணா பண கட்றாங்க பாத்தீங்களா அவுங்களுக்லா நேர்ல போக் கூடாது ஃபோன் பண்ணி வாங்கிர்ணு இன்னு ரெண்டு கஷ்டமர் இந்த ஆன்லைன்ல கட்றாங்க பாத்தீங்களா அவுங்களுக்கு பண்ணி ஆன்லைன்ல கட்ட வச்சுருணு மீதி ரெண்டு பேரு இருக்காங்க பாத்தீங்களா அவுங்கள மட்டுந்தா ஃபாலோ பண்ணணு
உ
கட் நா அப்பிடினா அப்பிடிதா ஃபாலோ பண்ணுவே கட்டாதங்க கஷ்டமர் ஒருத்த இருக்கா பாருங்க அவ பக்கமே போ மாட்டே ஏ ஏ வந்து பேயிட்டாங்க பண்ணிகிட்டு அவ எப்பிடி முதலு கட்ட மாட்டா பொய் தா சொல்லுவா நீங்க வந்துருந்தா நா கட் ட்டிருப்பே நீங்க வராம பொயிட்டீங்க அப்பிடிம்மா எதுக்கு அவன்ட்ட போய் டைம் ஸ்பேஸ் பண்ணிட்டு இந்த ஒம்போது பேர கரெக்டா ஃபாலோ பண்ணி இடிச்சி எடுத்தாவே நமக்கான பர்சன்டேஜ் விழுந்துரு என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்னா நமக்கு டெய்லி பேஸ்ல பில் கேப்பாங்க டெய்லி அஞ்சி பில் போனு மூணு பில் பொல ரெண்டு பில் பொல ஏ பில்லு போடாம வச்சிருக்கீங்க இன்னு என்னதா சேந்து பாக்குறீங்க அப்புடின்னா அது பேச தா செய்வாங்க மேனேஜரா இருக்க அது கூட பேச லனா என்னாவ்ருது தேசியமா இருக்கவுங்க அது கூட பேஸ்லனா என்ன ஆகுறது
அப்பிடில்ல ப்ரோ இது நா வந்து போனது பிளிப்க்காடு அமேசான் தெரியுல்ல
ம் ம் ம்
பொருளு ஆட்ரு பண்ணுவோல அது மேரி அது வந்து ஒன் அவருக்கு வந்து நூத்தி அறுவது தர்ணு ஸ்ட அந்த இது ஒன் ஒன்னு ஒரு ப்ராடக்ட் நீ ஸ்கேன் பண்ணின்னா ஒரு பாயிண்ட்டு ஏறு ஓகேவா நம்ம அந்த ஒரு நிமிஷத்துல மூணு மூணு போட்டு ஸ்கேண் பண்ணு
அத எப்பிடி பொடுங்கனு குடுக்கணு நா ஒன்னு கேக்குறே செரி ஒங்க பாயிண்டிக்கே வரே இப்போ ஓ நீங்க சென்னைங்களா எங்க
நா சென்னை
சேரி சென்னையில ஏதோ ஒரு ஏரியா சேரிங்களா சென்னையில பெருசா ஏரியாலா தெரியாது
ம்
உங்களுக்கு எப்பிடி எனக்கு சொல்றதுன்னு தெரில ஏரியா சொல்லி இப்போ உங்க வீடு உங்க வீடு இருக்குன்னு வச்சுங்களே எக்ஸ் ஆர ஒய் ஏதோ இருக்க ஏதோ ஒரு லொகேஷன் இப்போ ஏ லொகேஷன்னு வச் வச்சுக்கோங்க ஏலு வந்து நீங்க வந்து ப்ராடக்ட் குடுக்குறீங்க திரும்பியு ஏ ஏ க்கு பீக்கு கிட்டட்ட பத்து கிலோமீட்டர் டிப்ரெண்ருக்கு அஞ்சு கிலோமீட் டருக்கு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இப்ப ஏ ல இருக்கவுங்கள்ட குடுத்துட்டு பி ல இருக்குறங்கல் எப்பிடி ஒரே நிமிஷத்துகு கேன் பண்ண முடியு
அது அவுங்க தெரி தெரியிணுல
ஆ அத நம்மதான சொல்லுணு
ப்ரோ அது மேல எவ்ளோ சொல்லி பாத்துனு ப்ரோ நீ அண்ணாங்குது ஒரு நிமிஷோம் அதுக்குன்னு கேப்பாங்க
ம்
நீ ஃபஸ்ட்டு லெவல் ஒன் லெவல் ஒன்னு இருக்கும் போது
ம்
ஒரு ஊக்கி எண்பத் தர்ணும்
ம்
லெவல் டூ போமோது ஒரு அளவுக்கு தொண்ணூறு தர்னு
ம்
அது மெரி ப்ரோ ஆனா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பதுரூபா
ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பதுரூபா
ம்
கம்பல்சரி ஓட்டிர்லா
கம்பல்சரி வந்துரு காசு அக்கௌண்ட்ல கால்லே நீங்க கம்பனி விட்டு வெளிய வந்தா அக்கௌண்ட் கிரெடிட் ஆய்டு
ஓ பரவால்லயே அ
அவளதா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பதுரூபா வரும் ப்ரோ
ம் ம் இப்ப நம்ப இதுலா அப்டி கெடையாது
கம்பெனி விட்டு வெளிய வருவோ அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரு நீ அக்கவுண்ட் வரணு யாரு கேக்கணு தேவல்ல ஒண்ணு பண்ண தேவல்ல
ம் இப்போ நம்பதுல வந்து பாத்தீங் வச்சுகோங்ளே மந்த்லி சேல்ரி தா மந்த்லி சேல்ரி பிளஸ் பெட்ரோல் அளன்ஸ் பிளஸ் வந்து இன்சென்டிவ்லா வரு இன்சென்டிவ் எப்டினா நம்ம நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் நைன்டி நைன் இப்டி கிராஸ் பண்றப்போ அவங்க குடுக்குற டார்கெட் கிராஸ் பண்றப்போ அந்த பேஸ்ல வரு ரெண்டாவது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒங்களுக்கே மைல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க மைல் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாந்தேதி ஒரு மைல் ஸ்டோன் பதிஞ்சு ஒரு மைல் ஸ்டோன் இருவது ஒரு மைல் ஸ்டோன் இருவத்தஞ்சு ஒரு மைல் ஸ்டோன் அஞ்சஞ்சு நாளைக்கு கேம்புக்கு ஒரு மைல் ஸ்டோன் வச்சிருப்பாங்க இவ்ளோ முடிக்கணு இப்ப ஒன்னா ல இருந்து அஞ்சா தேதிகுள்ள நீங்க இருவது பர்சென்டேஜ் ஆம் இப்ப அஞ்சா தேதில இருந்து பத்தாந்தேதிகுள்ள பதினஞ்சி அப்டி பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க இருவத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சி அம்பது ஆமா மைல் ஸ்டோன் வச்சிருப்பாங்க அத கணக் பண்ணி ம் ம்
அது வந்து டார்கெட் வந்து ஒரு நாளைக்கி நுப்பது எவ்ளோ சொன்னாங்க எவ்ளோ சொன்னாங்க தெரில மந்துக்கு வந்து இவ்ள நீ பிடிக்கனு கஷ் ஷ்டமர்ன்னாங்க இவ ரெண் நாள் போய்க்கிறா அவ்ள எங்க பிடிக்க முடியு சொல்ட்டு நின்ட்டுக்குறா
ஒன்னு ஒரே ஒரு நிமிஷ ஒரு வேலைக்கு போறோம்னா ரெண்டு நாள்ல எந்த வேலயுமே கத்துக்க முடியாது
அப்டி இல்ல ப்ரோ இப்ப நீங்க சொ சொன்னிங் பாத்தியா இதுமாரி ஒத்த பத்து பேர்ல ஒர்த்தரு ஒம்பது பேர் தருவால இவனுக்கு எதுமே தெரியாதுல இப்ப அவங்கனா சொன்னாங்களா நீ ஒரு மாசத் துக்கு ஆ ஒரு முப்பதாயிரமோ முப்பத் முப்பதாயிரமால எடுக்கணு கஸ்டமரு புடிக்கனு முப்பதாயிரரூபா அமௌண்ட் வரை கஸ்டமர் புடிகனு
ம்
இப்ப நம்ம அந்த பத்து பேர்ல அந்த ஒத்தர வுட்டு ஒன்பது பேர் புச்சா முப்பதாயிர வந்துரு ஆனா இவனுக்கு அது தெரியாது ஏனா இவ ரெண் நாள் தான போயிருக்கா
அததா சொல்ற ரெண்டு நாள்ல எந்த வேலையுமே கத்துக்க முடியாது நம்ம கொற
இவள்நாச்சு நம்ம முப்பதாயி நம்ம நம்பளால முப்பதாயிரம் புடிக்க முடியாதுனு சொல்லிட்டு நின்ட்டுக்குறா
ஆ அப்டிலா இல்ல அவங்களே கூப்ட்டு குடுத்துருவாங்க புதுசா ஒரு பைய ஜாயின் பண்றா ஒரு கோடி ரூபா பிசினஸ் பண்றா பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு வெறு நாப்பது ஐம்பதுலட்ச ரூவா அறுவதுலட்ச ரூவாய்க்கு வேல பாக்குறாரு
ஆ
லோன் பண்றா அப்போ எல்லாமே ப்ளூக்தா சரியா அந்த பையனு க்கு எப்டி வேல பாக்கணுனு கூட தெரியாது
ஆ ஆ
எந்த ஒரு வேலையும் மனதிருப்தியாவும் மனசுக்கு ஏத்து அந்த வேலய இஷ்டப்பட்டு செஞ்சோனா
ப்ரோ நீ எந்த வேல செஞ்சாலும் நம்ம எந்த வேல செஞ்சாலும் கரெக்ட் டா ஒரு ஒரு மாசம் ஒன்ற மாசம் தா ஒரு நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த அந்த வேலை ஒட ட்ரிக் தெரிஞ்சிரும்
கண்டிப்பா ஒண்ணு இல்ல பிரதர் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம ஒரு நமக்கு வீட்ல இருக்க ஒரு அம்மாவோ அப்பாவோ தம்பியோ நம்ம புரிஞ்சிக்கிட்டு எப்டி நடந்துக்கிறோம்
ம் ஒ ஒ ஓகே ப்ரோ அது அ அதே மெதி தா ஒரு லோடிங் அன்லோடிங் போனோம் புதுசா போனோம் நாங்க அந்த கம்பெனிக்கு
ஏ செரிங்க
ஆ எல்லாருமே ஒரு மூன் லாரிதான் ஏத்துவாங்க ஆனா இது எங்களுக்கு தெரியது நாங்க பாட் ட்னு வேல செஞ்சினே இருப்போம் எதுவுமே தெரியாம செஞ்சினே இருப்போம் அப்புறம் ஒரு நாலு நாள் போண தா தெஞ்சது ஒரு நாளைக்கு எவ்வளௌ ஸ்டாக் உள்ளேத்தணும் உள்ள எறக்கணும்னு அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஸ்கேனிங் கொத்துடாங்க நா ஒரு அஞ்சி டீம் அஞ்சி போனம் அஞ்சி பேர்கிட்டயு ஸ் கேனிங் கொடுத்துட்டு புது வந்தங்க அவங்கள வேல வாங்கிட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ணிந்தோம்
ஆ ஆ
அப்பதான் தெஞ்சது அதாலே நா ஒரு பதினஞ்சி நாள் வேலிக் போனே இப்ப நம் அஞ்சி நாள் வெளிளானு பாத்தே அந்த ஒரு வாரம் போயிட்டு
ஆமா
அங்க ஒரு நால் நாள் கழிச்சி ஸ்கேனிங் கொடுத்தாங்க
செ
ஸ்கேனிங் நா அவ பேர்ட் எடுத்துன்னு வருவாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த லோட் பண்ணுவாங்ளா அ லோடிங் பண்ணுவாங்க அவுங் பண்ணுவாங்க நம் கேன் மட்டு தான் பண்ணு
சூப்பர் ஆ
அங்க நால்லா இலிந்தா நாங்க பதினஞ்சி நாள் போயிரு இருக்க முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா
அதனால நால் நாளு போண ஒனே தெஞ்சது அந்த வேல ஓட அ ஃபஸ்ட்டு போகும்போது புதுசா இந்ச்சி எல்லாரும் சாப் டீனு நாங்க மட்டும் அப்டியே கொஞ்சம் எது நம்ம யங்கா தெரியாது யார் யார் சாருங்க யாரும் சிர்ட்டா இருப்பாங்க யாரு திட்டுவாங்க யாரு திட்ட மாட்டாங்க அது நமள்க்கு தெரியாது அப்புறோ அப்புறம் சொன்னாங்க
ம்
அப்புறம் அவங்க ஸ்கேனிங் கொடுத்தாங்க ஒரு நால் நாள் கழிச்சி நம்மளுக்கு தெரிஞ்சுச்சி ஸ்கேன் எப்டி பண்ணனும் எந்த இப்போ இது இந்த இங்க போதா ஏபி எல்லாம் இப்ப இந்த சைடு போதா தர்மபுரி போதா அங்கந்து எப்டி போத அதுமாதி எந்த சைடு போதும் அது பொருள் ஸ்கேன் பண்ணி அந்த வண்டிக்கு அமைக்கணும் அவ்ளோதான் ப்ரோ
ஆ அவ்ளோதான்
ம்
நம்ம கரெக்டா வேல நம்ம கரெக்டா பாத்துட்டா வேல முடிஞ்சி
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
சென்னையில நீங்க எந்த எந்த ஏரியா பிரதர் நீங்க சென்னையில
சென்னையில பெரியபாளையம் தெரியுமா
பெரிய பாளையம்
ம்
நம்ம நமக்கு அவ்வளவு தூரோ இல்ல நம் அ தாம்பரம் தெரியு
ம் அந்த சைடு தான் ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ஒகே
நீங்க எந்த ப்ரோ
நம்ம திருச்சி திருச்சிதா
திருச்சா பக்கம் தா ப்ரோ நாங்களு இப்பத ப்ரோ டூருக்கு போயிட்டு வந்தோ கேரளாக்கு
சேரிங்க சேரிங்க
ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட போய் கேரளாக்கு போயிட்டு மூணாறு வர்கலா வாகமல்லா போனோம் நாங்க எங்க ஊர் பசங்கள வேன்ல போணோம் வேன் பேசிட்டு
இப்ப நா போன பதினஞ்ச நா வேலைக்கு அந்த வேலையிலிருந்து தா ப்ரோ காசு எத்துனு போனே
சேரிங்க சேரிங்க சூப்பர் அத நமக்கான டைமிங் முடிய போது நம்ம அடுத்த அடுத்த கால்ல கண்டிப்பா மீட் பண்ணுவோ மிக்க நன்றி தோழா கால் முடிஞ்சிருட்டு கொஞ்சோ வெயிட் பண்ணுங்க
ம் தோழி
ஓகே தோழா ஓகே தோழா அடுத்த கால்ல கண்டிப்பா நம்ம சந்திப்போ வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு கந்தத்துல ஓகே ஓகே ஓகே வேற தலைப்புல நம்ம சந்
ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ